வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோ தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்கோ சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்பாட்ல்லா முடுசிஸ்ஸு
அப்புறோ இன்னிக்கி ஆஹ் சாப்ட்டாச்சு இன்னைக்கி வெயில் வேற பயங்கரமா இருக்குது இன்னைக்கி நம்ம எத பத்தி பேசுப் போரோ
உம் வெயில் வெயில பத்தினாலும் பேஸ்லா இல்ல நம்மளோட ஃபெஸ்டிவல் அந்த மாரி எதாது பேஸ்லாமா தோழி விழாக்கள் ஆஹ் ஆஹ் திருவுழாக்கள பத்தி பேஸ்லாம் தோ பாத்தீங்குனா சின்ன வய்ஸ்லலா திருவுழா வரப்போது அப்டிங்ம் போது ஒரு மூண் நாள் தா ஆஹ் அந்த ஊர்லெல்லா திருவுழா இருக்கு எங்க ஊர்ல சைடுல அந்த மூண் நாளைக்காக வருஷோ ஃபுல்லா நாங்க வெய்ட் பண்ணோ எப் ப்ப திருவுழா வரு வரு அப்டின்னு சொல்ட்டு ஆனா அந்த மூண் நாள் வந்தோனே எப் ச்சு இல்ல ஒரு மாரி இருக்கு ஒரு மாச நல்லா என்ஜாய் பண்ண மாரு அந்த ஒரு நாள் கடக்கறதே எங்களுக்கு அவ்ளோ நிறைவா இருக்கு ஆஹ் இன்னைக்கு இத என்ஜாய் பண்ணிர்க்கோ இது இன்னைக்கு என்ஜாய் பண்ணிர்க்கோ அந்த மூண் நாளப் குறிச்சு அந்த ஒரு வர்ஷோ ஃபுல்லா நாங்க பேஸ்வோ ஆஹ் மூண் நாள் போறது தெரியவே தெரியாது அவ்ளோ ஜாலியா இருக்கு சொந்தக்காரவ்ங்லா வீட்டுக்கு வருவாங்க ஆஹ் வந்த ஒனே அவுங்கள எல்லா செய்றாங்க கடைங்களுக்கிட்ட கூட்டிட்டு போறது ஆஹ் என் நா சின்ன ப்ளேயா இருக்கப்போ அவுங்கதா என்னய் கூட்டிட்டு போவாங்க அப்பலா வந்து இந்த சொப்புஜாமான் சொல்லுவோ வெளயாட்டு ஜாமான் சொல்லுவோ அதெல்லா எங்குளுக்கு வாங்கி தருவாங்க அத வாங்கிட் வந்து வீட்ல வச்சுக்ட்டு அம்மாச்சிக்கோ தாத்தா கோ அஹ் இதுல உங்ளுக்கு நா சோர் சம்ச்சு தரே அப்டின்ற மார்லா இருக்கு ச்சு அதுலா நல்ல நினைவுகளு பந்தல் அப்பதா வந்து பத் தீங்கனா அந்த தென்னங்கீத்து பந்தல் போடுவாங்க அந்த பந்தலு அங்க பே அவ்ளோ டெக்ரேஷன் பண்வோ அப்போ வந்து லாட்ரி சீட்லா நெறைய இருந்துச்சு அத வந்து ரெண்டா கட் பண்ணி அத ரோலிங் பண்ணி அத டிசைன் டிசைனா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தல்ல கட்டுவோம் அடுத் து வாழ மரம் கட்டி அந்த தோரம்லா அம் ச்சு அ அது எப் எப்படா வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஒரு சந்தமா இருக்கும் அப்போ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கொலுசுல்லா எடுத்து ஜல் ஜல்லன்னு போட்டு விடுவாங்க அதுவரயும் எங்களுக்கு போட்டுவிட மாட்டாங்க அந்த திருவிழா டைம்ல மட்டும்தான் அஹ் கொலுசு எல்லா எடுத்து போடறது ம் அப்பறம் அந்த பட் பட்டுப்பாவடை சட்டைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்த நாள்ல சுடிதார் அந்த மாரி போடுவோம் ஆனா அந்த நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பட்டுப்பாவட சட்டை போட சொல்லுவாங்க அஹ் அது அப்றோ அன்னதானத்தல எல்லா கூட்டிட்டு போய் சாப்பாடு அதெல்லா ரொம்ப சந்தோஷமா இருக் க்கும் தோழி அதா இப்பயு அத நெனச் ச்சாலே அஹ் திருப்பி திருவிழா வராதா அப்படின்ற மாரிதா இருக்கு தோழி ஆஹ் உங்களுக்கு எப்படி தோழி உங்களுக் உங்க
ஆமா நிச்சயமா என்ன சொன்ன மாதிரி திருவிழா க்கள்னா சொந்தக்காரவங்க வருவாங்க தெரிஞ்சவங்கல்லா வரு வாங்க அந்த மாதிரி வரனால நம்ம வந்து அப்பதன் பாத்து என்ன பண்ணுவாங்க கம்மல் நீள கம்மலா தங்கமா போட்டு வுடுவாங்க செயினா போட்டு வுடுவாங்க மோதரம் போட்டு வுடுவாங்க அதாவது திருவிழான் னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வசதியா இருக்கோன்றத காட்டிக்கிறதுக்கா க அதெல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி திருவிழாக்கள்னும்போது து அந்த பாரம்பரிய உடைகள வந்து மறக்க மாட்டாங்க ஏனா அந்த பொடவை பட் ட்டு பாவாட தாவணி இந்த மாரிலா வந்து அ பெண்களுக்கு இதெல்லா உடுத் த்தி அழகு பார்ப்பாங்க அது மாரி ஜட பின்னி மல்லிப்பூ வச் சி அந்த மாதிரி அந்த பாரம்பரிய முறைகள வந் து பயன்படுத் தவங்க வந்து பின்பற்றும் போது அவ்ளோ ஒரு ஒரு ஆம் பாரம்பரியம் அழகாதா இருப்பாங் க அதே மாதிரி இத வரு ஷொ வருஷொ நடத்துறனால நம்மக் அவங்க இருக்குற வ வரும் தலைமுறைகளுக்கு வந்து இந்த மாரி நடக்குதுன்னு வந் தெரிய வரு அப்பதா அவங்களுக்கு இல்லன்னா வந்து தெரியாது அவங்களுக்கு ஏனா ஒரு சிலர் வந்து அஹ் வேன் அப்படியே அவ் அ ஜென்ரேஷன் வந்து ஒரு மாரி ஸ்டைலா இருக்கறது ஸ்டைலா டிரெஸ் பண்றது ட்ரெண்டா இருக்கறதுன்டு போயிடுவாங்க ஆனா இந்த மாரி இருந்துச் சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம் ஓ இந்த மாரி இருக்குது அப்ப நம்ம வந்து வருஷத்துல ஒரு வாட்டியாவ்து இந்த பாரம்பரியத்த வந்து நாம கடைபிடிப்போன்றத வந்து தலைமுறை தலைமுறையா அத எடுத்துட்டு போவாங்க இல்லனா என்ன பண்ட்ருவாங்க அந்த மரபு மறந்துரு அப்புற அந்த கலாச்சார
கண்டிப்பா ஆமாங்க தோழி
அதுவும் இல்லாம பெ பெண்கள் தா முக்கியமா ஏன்னா வந்து எப்ப பாத்தாலு அ ஒரு பாரம்பரிய உணவு கடைகளே இல்லாம வந்து மாடர்னா எடுத்து போட்டுட்டு போறதுனால இது வந்து அவங்களுக்கு அப்பதா தெரியு இந்த மாரி உடைகளு இருக்குது இதிலு வந்து நம்ம வந்து திருவிழாக்கள் அப்ப போ பயன்படுவோ அப்டின்றதும் தெரியு அது மாரி ஆண்களும் பாத்தீங்ன்னா எப் த்தாலும் பாண்ட்டு சட்டன்னு இல்லாம அந்த திருவிழாக்கள்ள தா வேட்டி கட் ட்டுவாங்க பைஜாமா போடுவாங்க ஜிப் பா போடுவாங் க அந்த பாரம்பரியம்னு வந் தாவே அது ஒரு தனி அழகு தானே அது ஆணாருந்தாலு சரி பெண்ணாருந்தாலு சரி சேரி
ஆமா தோழி உம் அதுக்கப்பறம் பாத்தீங்னா அந்த கச்சேரிகள்னு நடக்கும் இந்த பாட்டு கச்சேரி டான்ஸ்ஸு ஆ அந்த மாரிலா நடக்கும் அப்பல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வயசுல இருந்திருப்போம் அந்த டைம்ல பாத் திங்கனா நம்ம கண்கள அவங்கள மட்டுதா தேடும்லா சொல்லிச் சொல்லுவாங்க அதுக்காகவே அந்த நாள் அ அதுக்காகவே அந்த நாட்கள் எப்ப ப்ப வரும் வரும் வரும்ன்ட்டு உக்காந்துருப்போ நம்ம மத்த நாட்கள விட அந்த திருவிழால தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தோழி ஆ நம்மளோட உறவினர்களு இந்த பக்கட்டுருப்பாங்க அவங்கள வந்து மறச்சி மட்டு நம்ம பாக்குறது அப்டிங்கறாங் அந்த எக்ஸாம் எழுதுவோல்ல அந்த மாரி ஒரு ஃபீலிங் நமக்கு அந்ததெடத்துல நல்லாருக்கும் அதெல்லா வந்து இன்னமு நெனச்சாலே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாருக்கும் அதுக்கப்றம் சாப்பாடு வகைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்ளே அந்த சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்றதுனால அஹ் ஆ ஒரு விதமா அது ஒரு மாரி சமப்பாங்க அப்பல்லா ஆஹ் கண்டிப்பா கறி எடுத்து சமைப்பாங்க அடுத்த நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு குடுப்பாங்க அப்பதா நாங்க அவங்க ஊர் திருவிழாவுக்கு போறப்போ அவங்க எங்களுக்கு செஞ்சு தருவாங்க க அப்டின்ற மாரி அது அது இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்து கூடயு உட்காந்து சாப்புட்றது ஆ அம்மா அம்மா அவங்ளுக்கு அது கொடுங்க அம்மா இ இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆ ஒரு சந்தோஷ நிறைந்த நாளாவே அந்த மூணு நாள் கடந்து வருவோ அது இன்னமு நெனச்சாலுமே ரொம்ப சந்தோஷ ம்மா இருக்கு தோழி நமக்கு
கண்டிப்பா ஏனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆ அந்த அதாவது ஒரு சில அத்த பொண்ணு அத்த பையன அப்டின் சொல்லுவாங்க அதுக்கப்ற சொந்தக்காரவங்லா பாப்போ சின்ன பசங்களாருந்தா அண்ணா தங்கச்சி அந்த மாரி வெளயாட்றத்துக்கு அவங்கள பா அப்டின்ற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க அது மாரி குடும்ப வந்து ஒன்னா சேந்து அப்பப்ப ஒன்னா சேந்து சமைச்சு அந்த ஒரு ஒரு வாரொ ஒரு ஐந்து நாட்கள் வச்சுக்கோங்களே அந்த டைம்ல வந்து அந்த சந்தோஷ ஷமாருக்குற எனக்கு எப்பயா தா பாக்குறாங்கனு வச் சுக்கோங்களே ஒரு சந்தோஷ அவங்களுக்கு சமைச்சு போடுறது அன்பா பரிமார்றது இதே பொறந்த கொழந்தையா இருந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள செய்வாங்க எப்பியுமே தாத்தா பாட்டி கிட்டலா வந்து போயிட்டு வரேன் சொன்னா கைல காஸ் குடுப்பாங்க அதெல்லா வந்து மறக்க முடியாத ஒரு அதுதா அப்ப நம்ம ஊருக்கு போனா கண்டிப்பா நம்மளுக்கு யாராது குடுப்பாங்க தாத்தா பாட்டி குடுப்பாங்க சித்தப்பா சித்தி குடுப்பாங்க பெரிமா குடுப்பாங்க அப்டின்ற அந்த ஒரு து வந் து நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடு அத அதனால அது வந்து இன்னு ரொம்ப சந்தோஷ கு பாத்தீங்னா ஆ நமலா பாத்த தோனா வீட்ல தா வீட்ல சமையல்ன் பாத்தா நம்ம வந்து ம் ஆ தட்டுலதா சாப்டோ அங்கலா பாத்தீங்னா எல வாழை எலைல செஞ்சு குடுப்பாங்க அதெல்லா வந்து ரொம்ப அந்த பாரம்பரியத் த வந்து பயன்படுத்த போது இன்னமுமே வந்து எல்லாருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆ அதுக்கப்ற ஆ நீங்க சொன்ன மாரி அந்த பெரியவங்லா நமக்கு காசு குடு பாங்க நம்ம இத வந்து நம்ம கூட பொறந்தவங்ளோ ஆ நம்ம கூட இருக்றவங்க நம்ம ஃபிரெண்டுங்ளா இருக்கட்டு ஆ அதுக்கப்ற தா ஆனா நம்ம கூட பொறந்தவங்க கி டே நம்ப போய் சொல்லுவோ ஏ எனக்கு தாத்தா காசு கொடுத்தாங்களே எனக்கு பாட்டி காசு கொடுத்தாங்களே நா போய் இது வாங்க போற அப்போ உனக்கு மட்டு கொடுத்துருக்காங்க ஏ எனக்கு தரல ஆஹ அது போய் கேப்பாங்க ஆமா அதுக்கப்புறோ அந்த திருவிழாலனம் நம்ம என்னன்ன வாங்குனோம் மோ அதெல்லா வாங்கி வச்சுட்டு அடுத்து நம்மளோட பிரரெண்டுங்கள்டிட்டப்பேய் நம்ம சொல்லுவோ நம்ம நண்பர்கள் ட்ட போ சொல்லுவோ எங்க திருவிழாவில இதெல்லா வந்திருந்தது இதெல்லா நாங்க வாங்கினோ ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த வெல இது வந்து உங்க ஊர்ல இது மாதிரிலா கெடைக்குமா அப்படின்ற மாரி நம்ம அதெல்லா நறைய சே பகிர்ந்து கொள்ளுவோ நம்ம வந்து அத ரொம்ப நல்ல ஒரு தருணமா இருக்கு ம்
ஆமா ஆமா ஆமா ஏன்னா சொன்ன மாதிரி ஆ சண்டை போட்டுப்பாங்க நீன்ன ஒனக்கு மட்டு ஆ நீ மட்டு சின்ன பிள்ளேன்றனால உன்ன மட்டு கவனிக்கிறாங்க உன்ன மட்டு பாசோ பாசமா இது பண்றாங்க நம்மள எதுவு பாக்க மாட்டறாங்க அப்பிடின்னு அந்த அந்த ஒரு யே வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு நல்ல அழகா இருக்கும் பாக்கத்துக்கே சண்ட போட்டுக்கிட்டு எனக்கு தரல உனக்கு மட்டுந்தாங்க அப்புறோ அந்த திருவிழாக்குல சொன்ன மாரி திருவிழாக்கல வந்து நம்ம பாக்கும் போது நெறைய அந்த ஆ என்ன சொல்றது அந்த பஞ்சு முட்டாயி அப்புறோ பம்பரோ இதெல்லா வந்து நம்ம காலத்துல இருந்ததுன்னு சொல்லலா அப்புறோ ஒரு ரூபாதுன்னு சொல்லிட்டு அந்த இது நூலுல இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அது சுத்திக்கிட்டே இருக்கு ஆனாலும் அது வந்து முட்டாய்தா சாப்பிடலா நம்ம அந்த மாதிரி அப்புறோ வந்து வாயில வச்சா வெடிக்கு ஒரு மாதிரி சின்னசின்னதா டப்பு டப்பு டப்புனு வெடிக்கு அதெல்லா ரொம்ப அழகா இருக்கு அதாவது அந்த உணவுகளுமே வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தா இருக்கு ஆனாலுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு அதாவது என்ன சொல்றது ஆஹ் டேஸ்டும் இருக்கும் நம்மளுக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கும் அஞ்சு ரூபா் பத்து ரூபாதான் இருக்கும் இல்ல பத்து பைசா கூட இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இப்பல்லாம் அது இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது
ம் ம் நம்மள்ட இன்னைக்கு எனக் காசு இருக் கு ஆனா அது வாங்க முடியல அன்னைக் கு அந்த காச பெரிய அமௌண்டா இருந்துச்சு நமக்கு அது கிடைக்கலப்ப ம்
ஆமா
உம் கண்டிப்பா தோழி
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேன் முட்டாயி அப்புறம் வீட்லயே செய்வாங்க பாத்தீங்களா ஜவ்வரிசி சேமியா அந்த இது ஐஸ் கிரீமு அதெல்லாம் வந்து அந்த ருசி அஹ் அதோட இதுவே தனிதான் அ ஞ்சு ரூபா அன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல விப்பாங்க சின்னதா நீளமா குச்சி மாரி இருக்கும் குச்சி இல்லாமே நீளமா இருக் கு அதெல்லாம் நம்ம ருசிச்சு நல்லா சாப்டுவோம் அதா ஒரு ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி ஹ் வீட்டுல செய்யற பாரம்பரிய உணவுகள் பாத்தீங்கன்னா ஆஹ் இது பொங்கல் செய்வாங்க ஏதோ திருவிழா க்கள்னா சக்கர பொங்கல்லு வெண் பொங்கல்லு அப்புறம் சாதம் பொங்கன சாதம் பொங்கல்லா பாத்தீங்கன்னா பொங்கல் அப்ப எல்லா பாத்தீங்கன்னா அஹ் குடும்பமா சேர்ந்து அந்த மரத்துக்கடியிலதான் ஒரு மரோனா மரம் அந்த மாதிரி அந்த இயற்கை சூழ்ந்த சூழ்ந்த ஒரு இடத்துல வந்துதான் வந்து அவங்க அந்த சமையல்லாம் செய்வாங்க அதுவும் ஒன்னும் ரெண்டு பேர் மட் டும் இல்லாம அந்த ஊரே சேர்ந்து செய்வாங்க அது வந்து ஒரு ஒற்றுமையும் ஒரு ஹ என்ன சொல்றது ஒரு அ அவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்கற அந்த பாச
ஆமா உம் கண்டிப்பா தோழி உம் கண்டிப்பா தோழி நாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த திருவிழால அ எல்லா ஊர் திருவிழாவும் நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா தான் பெஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம க்குள்ள உண்டாகும் தோழி அஹ் மத்த ஊர்ல போய் அந்த திருவிழால நம்ம கலந்துக்கும் போது அஹ் என்ன அது இது இப்படி இருக்கே அஹ் நமக்கு வந்து அது நிறைவாவே தெரியாது அந்த இடத்துல நம்ம ஊர் திருவிழாதான் நமக்கு அப்படிங்கிற ஒரு அஹ் புரிதல நமக்கு கொடுக்கும் தோழி
ஆமா ஆமா தோழி உங்களோட பேசின நேரம் போனதே தெரியாது
நன்றி தோழி நன்றி தோழி மிக்க நன்றி தோழி வணக்கம் உம்